ஹலோ நல்லா இருக்கீங்களா அஹ் ஆஹ் நல்லா இருக்கேங்கஸ் சொல்லுங்க வேலைலாம் முடிச்சுட்டீங்களா
சாப்படணும்
நானும் இப்பதாங்க வேலை எல்லாம் முடிச்சிருக்கேன் இனிமேல்தான் நானும் சாப்பிடணும் அப்புறம் இன்னைக்கு எங்க வீட்டல தக்கு தக்காளி சாதம் அப்புறம் கொஞ்சம் சாம்பார் வச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சு ஜ அ ஆப்டில்லாண்ட அப்புறம் வெளியில வந்து சாம்பார் வடை வாங்கிட்டு வந்தோம் இதெல்லாம் வச்சு அப்டியே மேனேஜ் பண்ணிக்கலானு நீங்க
நான் இன்னைக்கு வீட்ல யாரும் இல்லலை நான் மட் இரண்டு ஒரு நாள் ராகி இட்லி செஞ்சிருக்கேன்
பரவாயில்ல ஹெல்தியாதான் செஞ்சிருக்கீங்க
ஆமா ஆமா நமக்கு ரைஸ்னா கொஞ்ச கஷ்டம் இந்த மாரினா கொஞ்சம் சாப்புடுவே கொஞ்சம் நல்லா இரு இவ அக்கோண்டு அதனால வீட்லய யாரும் இல்லைன்னா டிஃபன் மாரிதான் பண்ணிருவேன்
ஆமாங்க நமக்குனு செயிஞ்சு சாப்பிடதுனா கொஞ்சம் சோம்பேறிதனோம்இருக்கும்
அது கூட ரைஸ் என்ன நமக்கு தான் புடிக்கவே எப்பவுமே ரைஸ் தானே சாப்படுறோம் எப்பாவது தானே இந்த மாரி மதித்துல அதனால சேரின் இதவிட்டு ராகி இட்லி காரச்சட்னி
சொல்லுங்க நீங்க இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் பத்தி எல்லாம் என்ன நெனைக்கிறீங்க
கவர்மென்ட் ஜாப்ஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் நல்லது
ஆஹ் கண்டிப்பா உம் அதாவது இங்க கொஞ்ச டென் டென்ஷன் இல்லாம இருக் வச்சுக்கோங்கள இந்த கவர்மெண்ட் ஜாப் லாம் இருக்கிறவங் ல்ல அவங்க எல்லாம் பாத்தாலே ஆசையா இருக்கும் பிரைவேட் ஜாப்ல இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க ரொம்ப வந்து ஒரு மாரி லக் சூரியஸா இருக்குவாங்க எல்லாமே அவங்களுக்காக எல்லாமே பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்காம் ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க ரொம்ப ஹம்பிளா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வர சேலரி இன்னும் அதிக மாவும் இருக்கும் எந்த வேல இருந்தாலமே அவங்க பாருங்க ரொ ப்ப இதுவாதான் செய்வாங்க
ஆமா ஆமா நீங்க என்ன ஜாப் பண்ணிட்டு இருக் ஓகேங்களா
நான் ஜாபெல்லாம் இல்ல நான் வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபாதான் இருக்கேன் பட் ஆனா வந்து இது நம்ம ஒரு ஏஜ்லா அது கெடைச்சிருக்கு க்கனுலங்க அது கெடைச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் அது கெடைக்கல அப்படிங்கறப்பதான்
இருக்கனுங்க எவ்வளோ பேர் காம்பிடிஷன்ஸ்
கண்டிப்பாங்க அது கெடைக்கிறது ரொம்ப டப் தான் அவ்ளவு சீக்கிரத்துல அதுக்கு
கெடைக்காது என்ன எஃபோர்ட் போட்டு படிச்சாலுமே
ஆமா ஆமா ஆமாங்க கஷ் அது அப்புடிதான் ஆனா கிடைச்சிச்சுன்னா ரொம்ப லக் திங்க முந்திரி அந்த ஒரு நமக்கு முந்தந்து ஸ்டேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி
ஈஸியா எஜுகேஷன் இருந்தாலே கிடைச்சிருக்கும் ஆமா ஆமா
நம்ம எந்த முயற்சியும் பண்ணாம வேணும் அப்படிங்கறதும் கொஞ்ச அதுதான் உஹம் சொல்லுங்க இந்த மாரி எங்க எங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒருவங்க ஒருத்தவங்க டிச்சரா போயிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஜாப் தான் ஆமாங்க ஆனா அவங்களது பாத்தீங்கு வச்சுக்கோங்களே அவங்க பெருச அவங்க அல்ட்டிக்கவே மாட்டாங்க ரெடி ஆகுறதோ ஒரு பிரப் ஆப்ரேஷ்னோ இல்ல ஏதாவது பண்ணணும் ரிஸ்க் எடுக்கணும் எந்த ஒரு இதுமே எடுத்துக்க மாட்டாங்க
அததான் ஜாலிய கே ஆமா ஆமா அது இல்லாம எந்த டென்ஷனும் இருக்காது அந்த ஜாப்ல
உம்
மோஸ்ட்லி பிரைவேட் ஜாப்பா கம்பேர் பண்ணும் போது ஒர்க் ப்ஷர் எல்லாம் அந்த மாரி மாரி இருக்காதுல்ல
ஆமா ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா
அதனால அவங்களுக்கு அத ரொட்டினா அந்த மாரி போயிட்டே இருக்கறது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹா பியா இருக்கும்
ஆமா ஆமா ஆமா ஆமாங்க அவங்களுக்கு அது எப்டி தெரியுங்களா வீட்டுல இருக்கிறத விட அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்ஸ இருக்க மாரி அவங்க சொல்லுவங்க
ஆமா பசங்களே டா
அவங்க அப்படியே தான் சொல்லுவாங்க வீட்டு்ல இருக்கிறத விட எனக்கு அங்க போய் இருக் குறது ரொம்ப பிரியா இருக்கும் எனக்குஹ லீவ் எல்லாம் வந்தாதான் எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க அவ்வளோ அப்ப எவ்வளோ அந்த இடத் பண வந்தா உங்களுக்கு
அவங்களுக்கு வந்து ஆஹ் ஆமா
எவ்வளவு ஒரு ரிலாக்சிங்காவும் இருந்திருக்கு பாருங்களே அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்கு இப் இப்போ டீச்சர்ஸ் இப்போ கவர்மெண்ட் டீச்சர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல பார்த்தீங்கன்னா ஒரு நூர்ல இருந்து ஒரு நூத்தி இருபது நாள் தான் வேலை இருக்கும்
ஆமா லீவ்ஸ் நிறைய வரும்
நிறைய இருக்
இந்த மே மந்த் லீவு ஆப் பிலி எக்ஸாம் பேட்
ஆமாங்க நிறைய லீவு வரும்
பரவாயில்ல அவங்களுக்கு வந்து ஒர்க் டைம்ல ஒர்க் என்ஜாய் பண்ண முடி யும் லீவ்ஸ் டைம்ல லீவ என்ஜாய்
கண்டிப்பாங்க ஒரு ஆஹ் அதாவது ரெண்டு மே அவங்க வந்து ரொம்ப ஒரு மாரி சந்தோஷம் ரெண்டுமே நல்லா ஒரு டிரக்கா இருக்கு அவங்களுக்கு அதனால கொஞ்ச யோசி மிச்ச அத நம்ம செயல்படுத்தாம விட்டுட்டோமேனே எனக்கு ரொம்ப பீலிங்க தான் இருக்கு நம்ம நம்ம ரெண்டு ஒரு டிகிரி மூணு டிகிரி படிச்சும் எனக்கு தெரிஞ்சு வேஸ்
வேஸ்ட் உம்
கரெக்டா ஒன்னு படிச்சாலும் கரெக்டா பிளான் பண்ணி நல்லா படிச்சு நல்லா நல்லா படிக்கணுங்கிறது கூட இல்லைங்க இந்த டிகிரி படிச்சிருக்கணும் அந்த பி எட் எம் எட் ங்கிறத படிச்சிருக்க இருக்கணுங்கறத தெளிவா பண்ணி
ஆஹ் ஏதாவது ஒரு டிகிரி வச்சுட்டு பி எட் எம் எட் அந்த மாரி பண்ணிருக்கணும்
ஆஹ் அப்பறம் நம்ம வீட்டுல அப்பா அங்கவுடமட் இங்க வுடமாட்ட கட்டங்கன்னு சொல்லி அத இதையும் பண்ணி கடைசியல கல்யாண பண்ணி அப்பறம் புல்லா இப்படி வெசி இப்ப நம்ம போலாம்னு நினைச்சா நம்மளுக்கு அது வந்து வயசு பா ஏஜ் பாரா இருக்கு அதனால உண்மையானவே அது அவ அவங்களும் கிட்டத்தட்ட என்ன விட ரொம்ப பெ பெரியவங்கதான் ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கறங்காட்டி அவங்களுக்கு இப்ப இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல பொசிஷன் நல்ல வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ங்கட்ட அவங்களுக்கு ஒரு நல்ல ல இருக்காங்க இப்போ உம் நல்ல சேலரியும் கூட ஆனா பெருசா அழட்டிக்க மாட்டாங்க எந்த ஆடம்பர செலவும் பண்ணிக்க மாட்டாங்களானு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ காசு வந்தாலும் ப்ப ரொம்ப நார்மலா தான் இருக்காங்க
உம் உம்
ஆமா ஒருத்தரால காசு வந்தா கூட அ அந்த கார்டு இந்த லக்ஸ்ஸுரி பொருள் ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா அவங்கள ஆனா அவுங்கள பாத் இல்ல அவங்க பெரிய ஒரு நல்லா அவங்கள பாக் க்கவே நல்ல ஒரு இன்டரெஸ்டிங்கா இருக்கும் ஆசையா இருக்கு சாயந்தரம் வந்து பெருசா டியூஷன் எல்லாம் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு சேல்ரியே
ஆனா ஒரு சிலர் அந்த மாரி விஷயத்துல வந்து அவங்க எவ்வளோதான் ஒர்க் பண்ணி நல்லா சம்பாதிச்சாலும் அந்த இதுவே காமிக்க மாட்டாங்க
ஆமாமா கண்டிப்பா உம் ஒவ்வொருத்தர் எல்லாம் அப்படிதாங்க எந்த ஒரு இதுவுமே காமிச்சு மாட்டாங்க ஆ அவங்க பாட்டு இருக்க அவங்கவேலவுன்டு
வேலன் உம் பாப்பாங்க
கேக்குதுங்களா
ம் கேக்குது கேக்குது உங்களுக்கு கேக்குதா சிஸ்டர்
அந்த மாதிரி அஹ் கேக்குதுங்க கே கேக்குதுங்க தொழி சொல்லுங்க அந்த மாதிரி அவங்கள பாக்க பாக்க நம்மதான் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோமோ வேஸ்ட் பண்ணிட்டோமோன்னு ஒரு மாரி மனசுக்குள்ள ஒரு கில்ட்டியாவே இருக்கு
உம்
இதேதாங்க நாமலும் வீட்டுல பண்றோம் பசங்களுக்கு சாயந்ரம் ஆனா நம்மதான் உட்காந்து சொல்லி கொடுத் குரோம் அங்க போனா இன்னொரு பத்து பசங்க சேத்து எடுக்கத்து
சேர்த்தே எடுக்க போறோம் உம் நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க
எம்பிஏ தா படிச்சிருக்கே அதனால அதுக்கு தகுந்த ஒரு
ஆ
நல்ல படிப்புதா ஆனாலு என்னங்க ஒன்னு பிரயோஜன இல்லியே ப்போ ஏஜ் பார் ஆயிடுச்சுங்கிறாங்க ஆஹ் இப்ப நம்ம புதுசா போய் எதுலயு சேரவு முடியாது இதவிட புதுசா எதுவு எடுத்து படிக்கவு முடியாது அதுக்கான டைம்ல எப்ப படிச் சு முடிச்சு அப்றோ எப்ப ஜாப்னு போறதுங் அட்லீஸ்ட் கல்யாண ஆன புதுசிலயாவது ஏதாவது ஒரு பண்ணியிருந்தோம்னா அப் ப தெரிஞ்சிருக்காது உம் நல்லா இருக்கு கவர் இது நெறைய இருக்குங்க ஈ பி ல ஒரு ஃப்ரெண்ட் ஒர்க் பண்றாங்க அவங்களு ஒரு நல்லா அர்ன் பண்றாங்க அஹ் இந்த இந்த கான்ட்ராக்டர்ஸு இந்த ஃபின் ஆ அந்த லேண்ட மெஷர்மெண்ட் பண்றவங்க இவங்க எல்லாருமே ஒரு மாரி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மாரி நல்ல ஒரு இதுல இருக்காங்க ஆ வி ஏ ஓ ஸ்தா சொல் றங்க ஆமா ஆமா அவுங்க எல்லாரும் பாத்திங்கனாலு ஒரு மாரி நல்ல பொசிஷன் ஆமா ஆமா ஊர் ஊருக்கு போகணு அவங்க டிராவல் பண்ணி ஆமாம்மாமா என்னை பொறுத்தவரையு வீட்ல இருக்குறதுதா எனக்கு தெரி்ஞ்சு பிரஷருங்கிறே நானு ய அந்த ரொட்டீன் செம்ம டென்ஷன் ஆகுதுங்க செ நெஜமா எந்திருச்சு டெய்லி அந்த ரொட்டீன செய்யறது வர வர ரொம்ப டென்ஷன் ஆவுது
உம்
அவங்களு அதே தா செய்யறாங்க ஆனா
வேலைக்கி போயிட்டோம்னா நமக்கு அந்த இது தெரியாது ஒரு பக்கோ இந்த டென்ஷன் இருந்தாலு நம்ம அந்த பக்கோ போயிட்டோம்னா அந்த ஜாபே போயிடு அதுவே அது அதனோட இதுவே போயிடு நம்ம
கண்டிப்பா இது என்னன்னா நம்ம எப்டி இருந்தாலு நம்ம வந்து செய்தாகணு வீட்ல இருக்கறங்காட்டுதா அதையு இதையு இழுத்து இழுத்து நம்ம செய்யறோ இதே நம்ம வெளியில போறோ அப்படின்னா அந்த கமிட்மெண்ட் அதெல்லா கண்டிப்பா ஆமாங்க வீட்ல இருந்தனம்னா இத இழுத்து செய்ய மாரி இருக்கு அத இழுத்து செய்யற மாரி இருக்கு அப்பா பயங்கரமா இருக்கு வீட்ட விட்டு வீட்டு ரொட்டீன்தாங்க இருக்கிறதலயே கஷ்டோ வெளியில போயிட்டா எனக்கு தெரிஞ்சு எல்லா வேலையு பாத்தரலா நீ உங்கள உங்க ப உங்க பக்கத் துல யாராவது இந்த மாரி போறத நீங்க பாத்துருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது
எனக்கு ரிலேஷன்ஸ் இருக்காங்க ரிலேஷன் சேந்த மாரி
ஓ சேரி சேரி நீங்க அந்த மாரி எதுவும் போய்
நான் கவர்மெண்ட் செக்டர்லாம் பண்ணலிங்க நா பிரைவேட் செக்டர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ச்சலா இப்ப
சேரி சேரி சேரி ஆஹ் சேரி சேரிங்க அதுவும் இப்பல்லாம் இப்ப எல்லா பக்கம் எங்க திரும்பனாலும் அது அதான் சொல்றாங்க
சேரி ஏதோ இருக்கிற வரைக்கும் கி இருப்போம் அவ்ளதான்
ஹ இல்லலைங்க நம்ம ஒரு ஒரு ஒரு ஒரு நம்மளால முடிஞ்சுதுங்க
ஆமா ஏதோ படிச்சதுக்கு ஒரு இதுவா நம்ப ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பத்திக்க ஐ டி செக்டர்லதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்
சேரி நல்லது நல்லதுங்க அது பரவாயில்ல அதுவும் இப்ப பாருங்க எல்லாருமே நானும் ஐ டில இருக்கேன் நான் எல்லாரு ஐ டி பீல்ட இருக் இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர நான் பாக்குற இப்போ ஆனா அவங்களுக்கும் கொஞ்ச ஒர்க் லோட் ஜாஸ்
ஒர்க் லோட் அதான் சொல்றேனே ஒர்க் லோட் நிறைய தான் இருக்கு பிளஸ் இதையும் வீட்டு வேலையையும் பார்த்துட்டு அதையும் பார்த்தது கொஞ்ச இதுவா இருக்கு
அதான் அதான் அதான் அ என்ன இப்ப அத பெண்களுக்கு தான் பாத்தீங்கன்னா ஆ ஒரு பெரிய அத மல்டி டாஸ்க் செய்யுற டேலண்ட் வந்து விமன்ஸுக்கு தான் இருக்கு சொல்லணும்னா ஆனா அத வந்து கரெக்டா நம்ம செஞ்சீரோ அதனால அது வரைக்கி ரொம்ப சந்தோஷம் தான் இத இங்க கிச்சன் போ போனாலும் அதுல என்னென்ன டக் டக்குனு முடிக்க முடியுமா முடிச்சறோம் ஒரு ஒரு ஒரு ஒரு விஷயம் அதாவது ஒரு
இப்ப இந்த டைம் கேப்ல இந்த வேலய முடிச்சுட்டு வரும்னு முடிச்சுட்டு வரும் அந்த மாரில்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு ஏன்னா இதுலயும் ஆக்குபைடா இருக்கும் நாள்புல்லா நைட்
கண்டிப்பாங்க உம் அதனால என்னைய பொறுத்த வரைக்கும்
என்ன பாக்குறவங்க எல்லாரும் இதுலயே இருக்காங்க இதுலயே இருக்க ப்பாங்கன்ற மாரி பேசுவாங்க சரி பேசுறவங்க பேசனா பேச
ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பாங்க ஆமாமாமா இல்லைங்க அது
வீட்டு வேல இன்னிக்கில்லனாலு நாளைக்
பண்ண முடியுங்க கண்டிப்பா ஆஹ் அதல்லா உண்ம தாங்க அதல்லா நூத்துக் நூர்
நா வந்து ட டைமுக்கு லன்ச் சேர் டின்னர் அதெல்லா ப்ரப்பர் பண்ணிடுவ மத்த வேல இருந்தா சேரி நம்ம லீவ் நெனை பண்ணிப்போ அப்
ஆ கரெட் தாங்க நமக்குத் தேவ இந்த மூணு நேரம் அந்த பிள்ளங்க எதிர்பாப்பாங்க நம்ம
இப்ப வேல வேலக்கி சாப்பாடு இருக்கு செஞ்சுறோ மத்த எல்லா வேலயு லீவ்டேஸ் ல பாத்திடு
கண்டிப்பா நல்லா நல்லா ஒரு இதுதாமா கண்டிப்பா உங்க கூட இவ்ள நேர பேஸ்னதுல ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்
ஆஹ் நன்றி ச நன்றி நன்றிங்க